ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ஆ நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நீங் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லாருங்க
ஆ வீட்ல எல்லாரு நல்ல இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்
ஆ நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு இப்பதா டீயே குடிச்சேங்க ஆமா டீ ஒருபாடு குடிக்கூடாதுங்க டீ குடிக்கிறது நிறுத்த ஏனா மொகமே மொத்தமா பிம்பிள் பிம்பிளா வருதுங்க உங்களுக்கு ஏதாச்சு அந்த மாரி அனுபவோ இருக்குங்ளா
எனக்கு முன்னாடி வந்துட் இருந்துச்சுங்க இப்பல்லா ஒன்னுமே இல்லைங்க எனக்கு
அப்படிங்ளா
ஆமாங்க
ஓகே நீங்க ஏதாச்சு ரெமடியெல்லா ட்ரை பண்ணிங்ளா இந்த யூடியூப்ல எல்லா பாத்து அதனால சரியா போச்சா இல்லைங்ளா இல்ல தானாவே சரியா போச்சுங்ளா
ஏ எனக்கு முன்னாடி வந்து பருவுலா இருந்துச்சு அப்போ வந்து வெயிட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம நார்மல் சந்தனம் அந்த கட்டையில உரைச்சு போடுவாங்கள்ல அது மட்டுந்தா போட்ருக்கே அப்டி பரு நெறையா இருந்த சமயோ அதுக்கப்றோ இப்போ வரைக் கு எனக்கு எதுவுமே மூஞ்சில பிம்பிள்ஸே இருந்தது இல்லே எப்பயாச்சு அங்க ஒன்னு ரெண்டு வரு அது அப்டியே போயிரு
நீங்க ரொம்ப லக்கிங்க எனக்கு மூ மொகோ மொத்தமா ஃபுல்லா பிம்பிள் தாங்க மொத்தமானா மொத்தமா பிம்பிள் தாங்க ஒரு ரெண்டு நாள் போக ரெண்டு நாள் போகாம இருக்கு ரெண்டு நாள் இல்லாம இருக்கு மூணாம்த்து நாள் வந்துரு ஒன்னா பீரியட்ஸுக்காக வருங்க அப்டி இல்லைனா சூடா சூட்டுக்கு வேண்டி வருங்க எதுக்கு வருது ஏ வருதுன்னு ஒன்னுமே சுத்தமா புரியலைங்க பிம்புளோட பிம்பிளு அதக் கொறைக்க அது பிம்பிள் வந்ததுனா கூட பரவால்லைங்க பிம்பிள் வந்து அதோட மார்க்கு தாங்க எதோ நெத்திலெல்லா இப்ப நெத்தில வந்திருக்குங்க
சேரிங்
எல்லாரு கேக்குறாங் க் இது என்ன கருப்பொட்டு வெச்சிருக்கீங்களான் சொல்லிட்டு
ஐயோ
சோ நீங்க வேறங்க கருப்பு பொட்டுற அளவு வெக்கிற அளவுக்கு ஆயி போச்சுங்க நெத்தி
அப்டிங்ளா நீங்க அது போறதுக்கு எதாச்சு ட்ரை பண்ணீங்ளா
ஆ போறக்கெல்லா நெறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுலயு ஏமாற்றந்தா அடைந்தேங்க
அப்டிங்களா இந்த இது டாக்ட்ர கன்சல்ட் பண்லால்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப
ஏங்க நா ஒரு டாக்ட்ர கன்சல்ட் பண்ணேங்க அவுர அவரு நானூறுவா டாக்டர் ஃபீஸுங் வாங்கிட் டு மொகத்துக்கு ஒன்னுமே சொல்லலைங்க இதெல்லா இந்த வயசுல வரதுதா போய்கங்கன் சொல்லிட்டாங்க மன கஷ்டமாயிருச்சுங்க
அப்பிடிங்ளா
ஆமாங்க
சேரி நீங்க எதாச்சு நா எதாச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா இது வரைக்கு
நெறைய ட்ரை பண்ணிருக்கே மொகத்துக்கு ஃபேஸ்பேக்கு அந்த மாரி தண்ணி குடிக்கிறனால வராதுன் சொல்லுவாங்கன்னு நெறைய தண்ணி குடிப்பங்க
சேரிங்க
இருந்தாலு ஏ இப்டி வருதுனே தெரியலீங்க
அப்டிங்ளா அது மே பி வந்துட் டு உங்களுக்கு எதாச்சு ஹீட் பாடிங்ளா
என்னனே தெரியலலைங்களே ஹீட் பாடியா தா இருக்குன் நெனைக்கிறேங்க
ஏனா உங்களுக்கு வெயில் ஒத்துக்லேனா அந்த மாரியெல்லா இருக்
ஆ வெயில் ஒத்துக்கலைனா இருக்கு இந்த ஊருவுட் ட்டு ஊரு வந்து தண்ணி குளிச்சனா மொக மொத்தமா
ஆமாங்க அது என்னமோ சொன்னீங்ளே அது வந்து மெயினா வந்துட்டு ஏனா வந்து தண்ணிங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ குடிக்கிறதுல இருந்துதா இதாகு குதுல்ல உங்களுக்கு அது பாடிக் குள்ள அத போறங்காட்டிக்கி மே பி அதனாலே இருக்கலா ஏனா இங்க உங்க ஊர் ர்ல ஒரு விதமான தண்ணி குடிச்சிப்பீங்க வெளிய போனா ஒரு விதமான தண்ணி குடிப்பீங்க இல்லைங்ளா
ந்துங்க
ம்
புரிஞ்சது புரிஞ்சது என்ன பண்றதுன் தெர்லைங்க ஆ நமக்கு கடல் தண்ணி தா வருதுங்ளா அதுனால என்னமோ இப்டியே வந்துகிட்ருக்கு என்ன பண்றதுனே ஒரு ஐடியாவே இல்லைங்க
அப்டிங்ளா பாசி பயரெல்லா போடுவாங்க என்னப்
நா பாசிப்பயரு தா போட்டுட்ருக்கறேங்க ஒரு டூ இயர்ஸாவா டூ டூ த்ரீ இயர்ஸாவ் வே வே மீன்ஸ் மொகத்துக்கு சோப்போட அந்த மாரி கெடையாது ஃபேஸ் வாஷ் போடுவேங்க அது கூட வெறும் பாசி பயிரும் போடுவே அந்த முகம் ஸ்கர்ப் மாரி இருக்கும் மொகத் துலே ஆனா ஒரு மாரி பிளாக் ஹெட் ஒயிட்ஹெ்ஸ் எல்லாம் போடுதுலங்க என்ன பண்றதுனே தெரியலீங்க
அப்டிங்களா அந்த இது சொல் மாரி என்ன தெரியீங்களா நீங்க வந்துட்டு பாசிப்பயிர் போடுற போர்றீங்கள
ஆமாங்க
அப்ப பாசிப்பயர் போடுறப்ப வந்து எதுவுமே யூஸ் பண்ண கூடாதுனு சொல்லுவாங்க சோப்பு எதுவுமே போடக்கூடாது ஆமா
டிரை பண்ணி பார் கிரங்க
அப்புறம் மஞ்சளும் உங்களுக்கு போடலா மஞ்சள் வந்து குருவே வர விடாது
ஆனா மஞ்சள் பாத் த்திங்கன்னா கலர் வந்துடும் வெர மொகத்துக்கல ஆஃபீஸ்க்கு ஸ்கூலு காலேஜுக்கெலா போகும்போது கலர் வரு தானேங்க
மஞ்சள் நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்க மஞ்சள் நைட்டு போட்டு குளிக்கிறீங்கள நைட்டு போட்டு குளிச்சுறணு அதாவது சாய்ந்தர சமயம் யாருமே இருக்க மாட்டாங்க தானே அப்போ சாய்ந்தர போட்டு குளி நானா வந்து நீங்க அது வந்து மஞ்சள் போற நிறுதீட்டீங்கனா மஞ்சள் இது பிரச்ச னையே வந்துட்டு அதுதா நீங்க இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் போட்டீங்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்க போடாம விட்டீங்கன்னா புரு வர ஆரம்பிச்சிடும்
புரிஞ்சு புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க எப்டியா இருந்தாலும் கொஞ்ச செய் ஏன்னா மொகத்த தா எல்லாரும் பாப்பாங்க இதா இருந்ததுனா அந்த சைடு குரு இந்த சைடு குரு மாசத்துக்கு ஒரு அஞ்சாறு குருவாச்சு வந்துருங்க போறக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க
ம்
ஒரு நாளா இந்த ஹார்மோனல் சேஞ்ச்னாலயா என்னன்னே தெரியல நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுனாலேயா எனக் குறுமே ஐடியாவே இல்லைங்க எதனால இப்டி வருதுனே
ஃபுட் எதுவுமே முன்னாடி சாப்ட்டு இருந்தீங்க இப்ப எதுவுமே சாப்புறது இல்லயாச்சே ஆயில் ஃபுட் எடுத்துட்டா கூடி வரும்னு ஓகே இப்பதா நீங்க அங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களாச்செ
ஆமாங்க அந்த மாதிரி ஆயில் ஃபுட் எதுவும் சாப்பிடற இல்ல எதனால வருதோ இல்லைய ஒரு ஐடியாவே இல்லையீங்க
அப்படிங்களா அ து மேபி உங்களுக்கு ஏதாச்சு விட்டமின் சத்து குறைபாடா இருக் லாம் இல்லைங்களா
ஆமாங்க என்னன்னே சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லைங்க
சரிங்க பாத்துக்கலா அது ஒன்னும் பிரச்சனையே இல் பேஸ் முதல்ல வந்து நீங்க உங்க வீட்டுல சந்தன கட்ட இருக்குங்களா சந்தனம் அந்த நச்சுரல்
இருக்குதுங்க இருக்குங்க இருக்
அப்போ நைட்டு வந்துட்டு ஒரு மண் அதாவது ரொம்ப எல்லா போட வேண்டாங்க நைட்டு
இல்லலைங்களா
ஆமாங்க சந்தனம் ரொம்ப நேரம் விட்டீங்க டிரை ஆயிரும் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இல்லன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாப் ஹவர் மட்டும் இருந்த போத ஏன்ன அது உங்களுக்கு சீக்கிரம் அப்சர் ஆயிருங்க
புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க புரிஞ்சுது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முகம் காயஞ்சிட இல்லைங்களா
அந்த மாதிரி சமயத்துல நீங்க போட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அது கொஞ்ச நாள் ரிசல்ட் தரும்
என்ண தா இருந்தாலு ட்ரை பண்ணி பாக்குறேங்க ஆனா வீட்டுல இ சாப்பாடுறதுலய இருக்குதல்லங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க
சாப்பட்றது இங்க சாப்பாடு ஒண்ணாம்த சரி இல்லைங்க
அப்டிங்ளா என்ன தெரியுங்களா பிரச் சனை இப்ப வந்துட்டு ஒரே நாள்ல ரிசல்ட்டு் தெரியாது எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளு ட்ரை பண்ணு
புரிஞ்சது புரிஞ்சதுங்க ம்
து நம்ம இப்ப வந்து சந்தனம் யூஸ் பண்ணா அந்த சந்தனம் மட்டுந்தா யூஸ் பண்ணும் வேற யாராச்சும் சொல்றாங்கன்னு சொல்லி அது கூட சேத்தனும்னா நமக்குதா இன்னிம்மே அது பிரச்சனைை ஆகும் இல்லைங்ளா
ஆமா நம்ம மனசுங்க அப்படித்தானாங்க ஒன்ன விட ஒண்ணு நல்லா கிடைச்சா தா அங்க போறவங்க தானாங்க
அ என்னங்க பண்றது
ஆமா ஒரு ஆள் ஒண்ணு நல்லது சொன்னா அங்க போவோ வேற ஒரு ஆள் வேற சொன்னானா அதுல போவோ இல்லைங்ளா
நம்ம நம்ம பர்ஃபெக்ட்டா கரெக்டா இது ஒண்ணு எடுத்தம்னா அது ஒண்ணு மட் டு எடுத்துட்டு போனம்னா கொஞ்சோ ரிசல்ட் தெரியு இல்லீங்ளா இதுல கொஞ்சோ அதுல கொஞ்சோ
நீங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பத்திய எல்லா என்னன்னு மேம் நெனைக்கிறீங்க
நா இது வரைக்கும் மெடிசன்ஸ் இந்த மாறி எதுவுமே எனக்கு எடுத்தது இல்ல
இல்ல இல்ல சாப்பட்றக்கல்லங்க ஆயுர்வேதிக் கை யோட இந்த குங்குமாதி ஆயில் அந்த மாறி எல்லா சொல்றாங்கில்ல
ஆமாங் எனக்கு அத பத்தி வந்து தியே எதுவுமே எனக்கு தோணலங்க மேக்சிமம் இப்ப வர்றது எதா இருந்தாலுமே உங்களுக் எல்லாத்துலயு கலப்படோங்கிறது ஒன்னு இருக்
ஆமாங்மா கலப்படந்தா மொத்தமாவே கலப்படந்தாங்க இல்லன்னு சொல்ல முடியுங்களாங்க உம் உம் புரிஞ்சதுங்க
ஏ எல்லா இப்ப இப்ப அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எடுத் த்துக்குங்ளா அவங்கள எதுமே யூஸ் பண்ணது இல்ல சொல்லுங்க
பாத்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டு மஞ்சள் போட்றோம்ல்லங் கொம்பு மஞ்சளா மஞ்சள் கொம்பு மாறி இங்க தரையில இருந்து பொண்ணு எடுத்து நம்மளே பூ சொல்லா எனக்கு அந்த மஞ்சள் போட்டா மொகல்லா நல்லா எரியுதுங்க கஸ்தூரி மஞ்சள்னு நெனைக்கிற இல்லங்ளா
அந்த மாறி தா ஆமாங்க ஆமாங்க
ஐய்யோ மொ அந்த நா ஒருக்கா போட்டேங்க மூஞ்சு மொத் தோ எரிஞ்சு அப்பவே நா போய் கழுகிட்டேங்க பயங்கர எரிச்சலா இருந்ததுங்க சகிக் சகிக்கவே முடியலைங்க
அப்டிங்களா மேபி அது வந்து ட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க முன்னா நீங்க சொன்னீங்க இல்ல இந்த பேஸ் வாஷ்சு இந்த முக மொக புருவல்லா நெறையா இருக்
ஆமாங்க
இப்போ ஒரு சிலர் எல்லா பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கே வந்தீங்க இப்ப வந்து தலைவலின்னு போட்றீங்கன்னு வச்சுங்க தைலத்த அது ஃபர்ஸ்ட் எடுத்தன்னே உங்களுக்கு எரியத்தானே செய்யுது
ஆமாங்க ஆமாங்க ஆனா இது ரொம்ப அந்த மாறி தலை யில்லன்னா கூட பரவால்லைங்க நம்ம மொகோ மொத் தம் போட்டனால மொகமே ஃபுல்லா ஒரு மாறி தீ யி பட்டா எப்பிடி இருக்கு எரியிது நல்லா எரியுமில்லங்க
ஆமாங்க
அந்த மாறி இருந்ததுங்க என்னன்னே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க அத்தா உங்களுக்கு ஏதாச்சு தெரியமான்னு கேட்டே
மேபி உங்க பேஸ்ல வந்துட்டு நெறைய பரு இருக்குறங்காட்டிக்கு இருக்கலா
உங்களுக்கு நீங்க கஸ்தூரி மஞ்சள் போட்டு இந்த மாறி எதும் ஆகாதுங்ளா
நா இது வரைக்கும் அதெல்லாம் போட்டதே இல்லைங்க
நீங்க வேணா ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு அதை சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு கே பாத்துட்டேங்க ஏனா எனக்கு மட்டும்தான் அப்படிங்களா இல்ல மத்த வங்களுக்கு அப்படியான் சொல்லி செக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா எனக்கு மட்டும் இருந்ததுன்னா ஓகே எனக்கு முகத்துல ஏதாச்சு பொருமா சாஃப்ட் ஸ்கின்னா இருந்தா அப்டின்னு சொன்னாங்க இப்ப எல்லாருக்கும் அப்டியே இருந்ததுன்னா புரிஞ்சதுங்க புரிஞ்சுதுங்களா அதுதான் என தாங்க
உம் செரிங்க செரிங்க பாத்துக்கலாம் அது ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு இல்லைங்களா
ஆகாதுதான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான ஏதாச்சு ஒன்னு மொகொ நல்லாாகணும்னு சொல்லிட்டு நம்மளும் பாத்துட்டு இருப் போ இல்லைங்க
ஆமாங்க கண்டிப்பா அது கேர்ள்ஸ்ன்னு பா வந்துட்டாலே உங்களுக்கு மோ மேக்சிமம் எல்லாம் ஃபேஸ லைட்டா ஒரு குரு வந்து ட்டாலே ஒருர் மாரி இரு
ஆமா இதுக்கும் நல்லா நா மாய்ஸ்ட்ரைசர் தா யூஸ் பண்றன் சன்ஸ்கிரீனா நல்லது தாங்க ஸயூஸ் பண்றே மெடில் ஷாப் ப்ல கிடைக்கிறதா நல்ல காஸ்ட்லி தா யூஸ் பண்ணறேன் பட் இருந்தாலும் அது போட்டிருக்கிறதே ஒரு பேர் ஆக்னிக்கல்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஆனா ஆக்னி மட்டும் தாங்க இருக்கு கிட்டத்த நா இது ஒருிக்ஸ் மந்த்தா யூஸ் பண்ணிருக்கேன் ஃபம் ஜனவலிருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க
சேரிங்க
இப்ப வர இப்ப வரைக்குமே ஆக்னி வந்தது போன மாரியே தெரியல இது எப்டி ஒரு கிலோ வாங்கி மூஞ்சியில பூசணுமான்னு எனக்கு தெரியலீங்க
அச்சோ சேரி விடுங்க அதெல்லாம் சரியா போயிரும் இல்லலைங்களா அது அப்படி தா இருக்கும் ஃபஸ்ட் மேபி உங்களுக்கு இந்த ஏஜ்க்கு அவுங்க டாக்டர் சொன்ன மாரி மேபி ப இருக்கலாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஏஜ்ல ஒரு ஒரு மாரி இருக்கும் ஃபேஸ்கட்டு சில கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேபி போறக்க முன்னாடி கொஞ்சம் ஜொ நல்லா இருக்க மாட்டாங்க பேபி பொறந்த அப்றம் அழகா இருப்பாங்க ஒரு சில பேர் பேபிக் முன்னாடி நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அ ஒரு மாரி கொஞ்சம் உடம்பு
ஆமா அந்த மாரி இல்ல இது முகை யபாச்ச ஒன்னாச்சு இதா இருந்தா போதுமால இது எப்போ ஒன்ன விட்டா ஒன்னு எங்க இருந்ததா தேடி பிடிச்சிட்டு வருதுனே ஒரு ஐடியாவே இல்லைங்க அந்த மாரி கொஞ்சம் குறைஞ்சு கிடடைச்சாலும் கூட போதும்ன்னு நினைக்கிறேங்க இல்லைங்ளா கம்மியானா கூட பரவாயிலீங்க கூடி கூடிதான் வருதுங்க ஒரு ஒரு பக்கம் தாவாக்கட்டையில வரும் இல்லைன்னா இந்த நெத்தியில வரும் இல்லைன்னா கண்ணத்துல வரும் மூ க்குள்ள வருங்க என்ன புருவத்துல வரும் எங்கெல்லாம் வர்துன்னு ஒரு கணக்கே இல்லைங்க மொத்தமா பிம்பிள் வந்துகிட்டே தான் இருக்குங்க
சேரிங் சேரிங்க
கெற பண்ணணுங்க
ஆமா கண்டிப்பா பண்ணுங்க
ஆ ஆமாங்க இல்லைன்னு வச்சுக்கங்க மொகமே மொத்தமா போயிருங்க இல்லைங்ளா
ஆமாங்க
உம் ஏன்னா ஒரு ஐடியாவே கெடைக்க மாட்டிங்குது யார்கிட்ட போனாலும் அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்றாங்க நம்பி பாக்கிதா எதாச்சி இந்த பிம்பிள் போறக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது அவளோ காசு நம்ம எப்பவுமே அஃபோர்ட் பண்ண முடியாதுங்ளா அப்போ
இல்லங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுகங்க ஒரு சில பேருத்துக்கு தா அந்த ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கும் அவுங்க முன்னாடி நீ ட்ரீட்மெண்ட் எடுத் போம்போதே அவுங்க ஒங்ககிட்ட ஒரு ஃபார்ம் பில் பண்ணி வாங்கிக்வாங்க இதுல எதுக்கு எங்களுக்கு களுக்கு அதுக்கும் சமந்தம் இருக்காது ஆ கண்டிப்பா அது இல்லாம நம்ம பேஸ் வந்து நேச்சுரலா எப்டியாச்சும் கிளியர் பண்றதுதா நல்லது நம்ம இந்த இப்போ வர்ற ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க கூடாது ஏன்னா வந்துட்டு நம்ம குளோவா ஆகணுங்கிறதுக்காக போட்டு பெத்த நியூஸ் நம்மளே பாக்றோ இந்த கிரீம் போட்டு இதா ஆயிடுச்சு அந்த கிரீம் போட்டு அப்டி ஆயிடுச்சுன்னு எத்தன நியூஸ் கேளு ஆமா
நம்ப முடியாது அப்டி இதுன்னு வல்ல டாக்டர் வேற ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் பாத்தீங்க அத விட டபுள் மடங்கா இதாகுங்க மூஞ்சு மத்தம்
பர்ஸ்ட் வந்துட்டு என்ன தெரியுங்ளா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் தா நம்ம என்ன பேஸ் ஆயிலு ஃபேஸா இல்ல என்ன ஃபேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன க்ரீம் யூஸ் பண்றோங் கறது ஒரு எடத்துல இருக்கு
ஆமா அது அந்த மாதிரி சஜஸ் பண்ணிட்டு தாங்க நான் யூஸ் பண்றே இருந்தாலு ஏ இவ்ளோ பிம்பிள் வருதுந்தா ஒரு ஐடியாவே கெடைக்க மாட்டேங்குதுங்க ப்ராப்பரா ஸ்கின் கேர் முகங்கள்ழுவோ ஏதாச்சு மாய்சஸ்சுரைஸர்ன்னா அது போடுவோம் சன்ஸ்க்ரீன்னா அது போடுவோங்க இந்த பாக்கி இந்த மாரி இந்த பவுண்டேஷன் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டே மேபி அது யூஸ் பண்றங்கனால பிம்பிள் வருதுன்னு சொல்லலா இல்லைங்ளா மேக்கப் ப்ராடக்ஸ் கூடுதல் இப்போ அந்த மாரி எதுவுமே யூஸ் பண்ணுறதும் இல்ல
சேரிங்க
இருந்தாலும் ஏத்